ஆ கேக்குதா ஆ சாப்டியா
இப்பதா ப்ரோ சாப்ட்டே
எதுக்குடா ப்ரோ ப்ரோ சொல்ட்டுகிற டேய்
சொல்ரா
ஆ ப்ரோலா சொல்லாதடா நிப்பாட்றா நீ அப்டி பேசுறாப்பா
இப்பதா ப்ரோ சாப்ட்டே இப்பதா ப்ரோ சாப்ட்டே நீங்க நீங்க சாப்டிங்ளா இல்லையா
ம் சாப்ட்டே சாம்பார் சாப்ட்டே சாம்பாரு கட்ச்சிக்கற்த்துக்கு அப்
எங் வீட்ல ஒன்ன எங் வீட்ல ஒன்னு இல்ல ப்ரோ வெறும் காரக் கொழம்பு வச்ட்டு போனாங்க சாப்ட்டி இப்பதா தட்டு கழுவிணு இருக்குறே
ஆ வேலைக்கு போறியா ப்ரோ
ஆரொனாடிக் பட்ச்சினு இருக்க ப்ரோ பட்ச்சினு இருக்குற ப்ரோ ம் எப்டி பத்தும் ப்ரோ டமாருக்கு ம்
டமா இருக்கா அரியர் எதனா வச்சுருக்கீங்ளா
மொத்தமே அரியர் ப்ரோ இது தெரியாதுன் எல்லாமே இதுதா எங் பசங்க இந்த செம்தா எதனா பக்கணு பாசாவ முடியுமா முடியாதான்ட்டு
டியும் படிக்க மாட்டீங்களா ப்ரோ நீங்க
ப்ரோ படிக்கலான் படிப்பம் ப்ரோ காலேஜு போய்ட்டுதா ப்ரோ படிக்கே தோணல
உனக்குலா எப்டி ப்ரோ அந்த குரூப் குட்த்தாங்க
ப்ரோ நா ட்வல்த்துல நல்லாதாங் ப்ரோ படிச்ருந்தே காலேஜு போய்ட்டுதாங் ப்ரோ மக்
ப்ரோ எவ்ளோ மார் எவ்ளோ மார்க்கு ப்ரோ ட்வெல்த்துல
ட்வெல்த்துலே முன்னூத்தறுவத்தஞ்சு மார்க் எடுத்தன் ப்ரோ ஆனா நல்லா படிக்குற பையந்தா என்னாச் தெர்ல பசங்கூட சேந்து அ முன்னூத்தறுவத்தஞ்சுனா வ அது நா நா படிக்கிறத பொறுத்த வரைக்கு எனக்கு அது பெரிய விஷ் நா முன்னூதறுவத்தஞ்சு எட்த்தது எங்க ப்ரோ காலேஜு போய்ட்டுதா பசங்க படிக்கவிடாதே
லவ் லவ்லா பண்றியா ப்ரோ நீ
நீங்க எந்த குரூப் எந்த குரூப் எட்த்துக்கிறீங்க எந்த காலேஜு
நா வந்து எம் ஜி ஆர் ப்ரோட்னு ஹலோ கேக்குதா
கேக்குது ப்ரோ
பச்சபாஸ் காலேஜு ப்ரோ நானு
ம் அவுங்க அப்பா அம்மா நல்லா வளத்துக்றாங்க அந்த காலேஜு படிக்கிறீங்க ப்ரோ அந்த காலேஜு பத்தி ரொம்ப எப்டி சொல்றது அந்த காலேஜு ரவ்டிஸம் காலேஜுனு கேள்விபட்டே அப்டியா
ஆமா ப்ரோ ரவுடிஸ்க்கு நம்பர் ஒன்னே நாங்கதா
நீங்க எவ்ளோ மாருவீங்க வேணா விடுங்க ப்ரோ
அது பத்தி பேச வேணான்றிங்ளா
வேணா விடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கறே
ஓ ரொம்ப கஷ்டப்பட்டீங்ளா
ம்
ஏ ப்ரோ ஒரு நாள் வந்து சோகமா போட்றீங்க ஸ்டோரி லவ் ஸ்டோரிலா ஒரு நாளு ஒரு நாளு ஃபுல்லா லவ் ஸ்டோரியாவே போட்றீங்க ஏ ப்ரோ என்ன காரணோ தெரிஞ்சிக்கிலாமா அதுக்கு
நானு அந் பொண்ணு லவ் பண்றோ ஆனா அந் சண்ட போட்டுப்போ சண்ட போடம்மோது வந்தேம் ச்ச எப்டி சொல்றது நல்லா போடுவே அதுக்கப்பறோம் சண்ட ம் சண்ட ஆயிச்சினா இதுப்போல ஸ்டோரி போடுவோ எ அவுள்தா வேற ஒண்ணுயு இல்ல
ஏ ப்ரோ சண்ட ஆயிச்சுனாவே பிரேக்கப்புன் நென்ச்சிங்ளா நென்ச்சிப்பீங்ளா ப்ரோ நீங்கா
நாங்க அப்டிப்த்தா ப்ரோ ஆனா எவ்ளோ சண்ட வந்தாலோ உட்டுட்லா போ மாட்டோ
ஓ எவ்ளோ சண்ட போட்டுனாலோ ஒண்ணு சேந்துப்பீங்ளா ப்ரோ
ஆமா ஆமா
காதல் ப்ரோ உங்குள்து சத்திய்மா
புடிஞ்சா செரி
எப்டி ப்ரோ உயிர் உயிர குடுப்பீங்ளா ப்ரோ ரெண்டு பேரோ மாத்தி மாத்தி
பசக்தா எல்லாமே பண்ணுவோ ப்ரோ புரித்துங்ளா
ஓ சூப்பர் ப்ரோ இன்ன மேரி இன்ன மேரி இன்ன மேரி ரொம்ப கஷ்டம் ப்ரோ ப்ரோ இந்த கால்த்துல
நீங்க யாராச்சு லவ் பண்ணி ளா ஹலோ கேகுதா
இல்ல அதெல்லா அ நல்ல பைய ப்ரோ நா லவ்வுலா பண்ண மாட்டே ப்ரோ கேக்குதா
ம் ப்ரோ காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க ஒரு ஐடியா இருக்குல்லே அந்த ஐடியா ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க
காலேஜ் முச்சுட்டு வேலக்கி போபோறே ப்ரோ நானு ஐ டி க்கு போலானுக்குறே ஐ டி கம்
பரவால நல்லாந்தா செரி ஒண்ணுமில்ல நாங்க உன்னு எப்ப நா அரியரு க்ளியர் நீங்களாச்சு ஆல் க்ளியரு நா எப்ப அரியரு க்ளியர் பண்ட்டு எப் போ டிகிரி டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி நா எப்போ வேலக்கி ம் ஆமா நீங் நீங் அடுத்து நீங்கனா
யார் சொன்னது எப்ப பாத்த எ ரிசல்ட்டா
ம் அதலா எனக் பசங்க சொல்ட்டாங்க நீங்க நடிக்காதீங்க
ஃபர்ஸ்ட்டு செம்ல மேக்ஸ் ஒன்னு அரியரு செகண்ட் செம்ல செகண்ட் மேக்ஸ் தோ அரியரு லேப்போ அரியரு மூணு அரியரு இருக்குதிப்ப எனக்
ஆ
சும்மா கெடையாது
மூணு அரியர்தா ப்ரோ நா பன்னேண்டு அ நாளா என்னாப் பண்றது சொல்லு
பனெண்டு அரியர்னா ஃபர்ஸ்ட்டு செம்ல எத்தன அரியரு
ஃபர்ஸ்ட் செம்ல மட்டுந்தா அரியரு செகண்ட் செம்மு வந்து என்னைய எக்ஸாமே ஏதவொல்ல
ஒரே ஒரு சப்ஜெக்ட் கூட பாஸ் ஆவளயாடா
எக்ஸாமே எழுதவொட்லடான்றே
ஃபர்ஸ்ட் செம்ல எப்டி மொத்துல ஃபெயில் ஆயிட்டுக்கிறா டேய் செகண்ட் செம் பாஸ் ஆவுளயா பாஸ் ஆவுளயா
அதுல பாசு நான் முதல்ல பாசு அது ஒண்ணு தா அப்போ நீங்க ப பதனொன்னு வரு
அப்பல்லா பதினொன் தா
ஆஹ் நீங்க மூணு நா பதனொன்னு எங்க இருக்கிற பாருங்கா நா இது எப்ப க்ளியர் பண்ட்டு நா எப்போ டிகிரி சடிஃபிகேட் வாங்கி நா எப்ப நீ இப்டி ஆய்டியேன்ற
ஒன்ன யாரு இப்ப காலேஜ் வர்சொன்னா அவல்தா நின்று ஒரே மூட்டா எதுக்கு வந்துனுகுறா
வீட்ல ஒத்துக் மாட்றாங்களே நீ படி படின்றாங்க நா என்ன பண்றது
கால் கட் காசு கட்டியாது யாது ஏதாது காசு கட்டியாது ஏதாது தான எக்ஸாமு
அது லாஸ்ட்ல வாய்ங்க்கிலா டிகிரி சர்டிஃபிகேட்டு காசுகுத்து
ஆஹ் யார் சொன்னா காஸ்த காசு குத்தா டிகிரி தருவானு
நீங்க சொல்லிங்கனங்கா
ஜி ஓய்யோ யார் சொன்னா சீனியர் சொன்னாங்களா சீனியர்
சீனியர் தா தெரிஞ்ச பசங்க தா சொன்னாங்க காசு குட்த்து டிகிரி சர்டிஃபிகேட் வாய்ங்க்கலா
அய்யோ ஓ அத நம்பி அதன அதனால தே நறைய அரியர் வெச்சுனுக்குறியா நீ அப்டியா
டி அது அது நன்னாள் நா னால ஏதுமுல்ல அதுனால நானு வந்து அறியர் ஆயிச்சி இதே சாம் நா அட்னஸ் பத்தது னு அ பஸ் உள்ள மாடு போட்டுந்தா அந்த குஷிலிந்த படிகம் படிகலே சைவோ இல்லே கோயில்ல இறகுது பூஜைல இருகுதுன்ட்டு அப்டியே கேர்லஸ்ஸா இருன்ட்ட பரிச எழுதன்ட்டான்ட்டு சேரி செகேன்ட் சமிலார் சேர்லான் பாத்தாகா செகேன் செம்சர்த்துமா அட்னன்ஸ் பர்ஸன்டேஜ் இல்லேன்ட்டு ஏழ்து உட்ல
எ செகேண் செம்ல செகேண்ட் செம்ல இரு காலேஜ் வந்த வந்திருந்தியாடா நீயா
நா எங்கடா வந்த காலேஜிகா நாத்துல ஒர் நாள் கூடு ஒர் நாள் வரு அதுவு ஆஸ்ப்த்திரின் சொல்ட்டு காணாபோய்டுவே
கூப்புடு வாடா பீச்சுக் போலானுவோ வாடா பத்துக்கு போலானுவு வரவே மாட்டா
அது லாஸ்ட் டைம் அது லாஸ்ட் டைம் நீ சொல்லம்மோது
ஒய்னே இருப்பியாடா கூப்டுவே கண்டுக்கே மாட்ட காலேஜு பாத்துக் உருதியா இருப்பியேடா அப்டியே போய்னே இருப்பியேடா ஆட்டல்லேரி இரு ருபா
அதுதா போன போய் பிந்தி சாப்ட்டு ஊட்டுக் போய்ருவ எனா எனி கா ஒரு நாள் சூர்யாபுரிகாஙக்க முருகர பாக்க அவள்தா இத்லியே டைம் போயி அங்க போய் பாத்தாக்கா உனக்கு பர்சன்டேஜே கடையாதுன்ட்டாங்க
ஆ
அரியரா சேர்லான் பாத்தாக்கா அரியரெழ்த இன்ட்ரெஸ்டே இல்ல சேரி அச்சேம் செகேண்ட இயர்ல பாத்துக்லான்ட்டு அப்டே
செகண்ட் இயர்ல நா ஆஹ் என்னா பாத்துர்ப்ப செகேண்ட் இயர்ல இப்பொரு இப்பெத்தன சப்ஜக்ட்டு ஆரு சப்ஜக்டா அஞ்சு சப்ஜக்டா
அஹ்ஞ் அஞ் ஆருதா
ஆஹ் ஆறு கூட ஒரு பதினொன்னு சேத்தா பதினேழு சாஹ் பதினேழு சப்ஜெக்ட் னா இந்த மாசோ மாச ஃபுல்லா போவ போல்து எக்ஸாம் எழுதத்துக்கே
எங்க பதினேழ் பதினேழா
நா கணக்கு போடு அரியரோட சேத்தா எத்தன எக்ஸாம் எழுத போற பாக்
அதான்
பதினேழு பேப்பர்னா பாத்
ஏன்னா படி டே படிக நென்ச்சா பட்ச்சி எழ்தீர்லான்டா அதல்லா பாசாயிர்லா பாத்துக்லா உடு அன்டைம் தானா படிக் தோண்ணு
அவளதா டே ஆனா ப பாஸ் பண்ணா பாஸ் ஆவணுன்டா எங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒர்த்த இருவத்தெட்டு அரிய வெச்சு வெச்சிகுரான்டா
என்டா
இருவத்தெட்டு அரியரு சீனியர்ல ஒரு பைய
பாவோ எதுலிமே பாசோ இல்லையா
அதா தெர்ல அப் வேற நான் ஃபஸ்ட் இயர் படிக்குமோதே இருவத்தெட்டு அதுக்கப்றோ எத்தன வெச்சான் தெர்ல இப்பெல்லா வெச்சிட்ருப்பா முப்பதுக் மேல வெச்ட்ருப்பா
தீனாக்கே இப்பத்னாரு தெர்மா அ க ரொம்போ உனக் தெரிஞ்சி பதிணஞ்சி அரியர் எதுனா இருக்குனாயி
எர்னூத்தி நாகா
ஆ மூத்தி அங்கண்ணா
ஆ
அவனுக்கே இப்ப பதனால் பதிமூணு அரியர்க்கிது நா அட்த்த வர்ஷோ தேட் இயரு அவ எப் ப கிளியர் பண்ணி எப்ப டிகிரி சட்டிவிகேட் வாங்கர்துன் எனக் தெரிஞ்சி இவலா டிகிரி சட்டிவிகேட் வாங்க மாட்டானுங்க என்ன போல
பாத்துக்லா பாத்தியா
டேய் ஆர்னு டேய் அம்பேத் சேரி காலேஜ்ல சேந்திர்ந்தா சத்யிமா பாஸ் ஆய்ட்ருக்லா நம்ப கூட
ஒடிய எது எத எதனால பாஸ் பண்ணிறே டே அ அது வந்து ப ஃபெயில் ஆவாங்கோ அவுங்க வந்து குரூப் தா மேட்ரு
ஆமா அமா இவெ எந்த குரூப்ல பாஸ் சும்மா எனோ தானோனு போட்டுட்டு போயினே இருப்பாங்க
ஆ ஆ அவெ வந்து ஃபுல்லா கத அடிக்கிற மேர் தான டே நம்ம கதையே கத அட்ச்சா பாஸ் பண்ணுவாங்க டா நீ இருக்கற பாரா தண்டைக்
டேய் நா எதுன் க ஆனா சத்திமா இது வரைக்கு நானே பேப்பரூ ஃபில் பண்ல மூணு அஞ்சு பக்கத் உள்ளே முட்ச்ட்டு அங்கத் அது எங்கந்த் பாஸ் பண்ண போறாங்க
ஆ என்ன ஏத் நம் நீ மத்த கொஸ்டின்லா அட்டன் பண்ட்டு வந்தாவே பாஸ் ஆயிலா
ஆனா எந்த கொஸ்டி நா எழ்தவே இது இல்றா தூங்கிட் டா போய் வறதே லேட்டா தா வர் செர் நா வந்தா பேப்பரு குடுத்துருப்பனே
மேக்ஸ்ல மட்டுதா கஷ்டமே பாஸ் ஆவுறது
அதுவு பரவால்ல ஒக்கிட்டையாக்கிது மேக்சி இந்த வாட்டி காம் இந்த வாட்டி அக்கோன்ஸ் வர்து எனக்கு பி சி ஐ ஆ செகண்ட் இயர் அக்கோன்ஸ் வரு இன்மே
ஆ
அக்கோண்ஸ் வரும்போது பட்சிரு அத் ஆம் அக்கோண்ஸு அக்கோண்ஸ் பட்ச்சின்னுது அது சிம்பிளா இருக்கு டா காலேஜில டுவெல்த்ல அக்கோன்ஸ் படிறா அக்கோன்ஸ் போய் படிறா நல்லா அவனுக் வந்த் காலேஜ் சிட்டா இருக்கு நாலா நம் நீ நாலா வந்து கம்யூட்டர் ப்ராகார்த்துக்கு வந்து கொலாப்சா இருந்தோ
ஆ ஆமா ஆமா நீயே எப்டி சேத்த திடீர்னு
நா பி நா இதுல எடுத்த இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்குல அதனாலயே அதனாலயே அதா இருக்கு
ஏ ஏ நா எட்த்த குரூப் எடுத்துக்லாமே பி எஸ் சி யா
உனுக் மேக்ஸ் டேய் உனுக்கு மேக்ஸ் படிச்ச இல்லா
ஆமா
இல்லேன்னா பி சி ஏ தா எடுக் முடியு அது புரிஞ்சிக்கோ என்னியா எப்ட்றா மேக்ஸ் வரு பைத்தியகாரா மேக்ஸே வராதுடா
ஏ வராது உனக்கு மேக்ஸ் சப்ஜெட்டே கெடயாதா
ஆஹா எனக்கு பியூர் சயின்ஸ் ரா டுவெல்த்ல
டுவெல்த்ல இல்ல இப்போ காலேஜ்ல சொல்ற
டேய் காலேஜ் கதய வுட்றா டூவெல்த்ல நீ இன்னா குரூப் இப்ப நீ வந்து மேக்ஸ் குரூப் எடுத்ததால உனக்கு கம்ப்யூட் சயின்ஸ் தெர் நா இன்மேல் வந்து கம்யூட்டர் சயின்ஸு
ஆ
நா அந்த பியூர் சயின்ஸ் எடுத்னால என்ன என்னால வந்து அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தா எடுக்க முடியு புரிஞ் தா மேக்ஸ் இருந்தா மட்டுதா பி எஸ் சி சேர முடியு மேக்ஸ் டுவெல்த்ல நீ மேக்ஸ் படிக்கலனாக்கா முன்னால இந்த இந்த பிசிக்ஸ் பிசிக்ஸ்சு கெமிஸ்ட்ரி பி சி ஏ அப்டியே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது போல தா எடுக்க முடியு
ஆ ம் செரி செரி அப்பற பண்றே
ஆ
அப்றோ பண்றே
சேரி சேரி
செர்ரா